அலோ
ஆ சொல்றா
ஆ இதுக்கு முன்னாடி நீங்க பொடி சுடுதுன்னு நீங்க கேள்விப்பட்டதே கெடையாது
பாஹண்ட
அப்ப நீங்க என்ன சொல்வீங்க
தர சுடுதுன்னுவோ கால் சுடுது வெயில் அடிக்குது அவ்ளோதா
ஓஹோ
ஆமா இடி அது உங்க ஸ்லாங்ல வேற மாரி இருக்கு வித்தியாசமா இருக்குடா
ஆமா எங்க ஸ்லாங்ல நாங்க பொடி சுடுதுன்னு தா சொல்வோ
ம்
ம்
எதோ ஒரு வார்த்தை நா இன்னைக்கி எதோ பட்சுனுருக்கும் போதுதா பேய போடுவாங்க நா படுச்சுனுருக்கும் போது அதுல ஒரு வார்த் தந்துரா நீங்க யூஸ் பண்ற எதோ ஒரு வார்த்த தா அவதா தப்பு தெரியு டைமிங் மகிழ்ச்சி
எத பத்தி
டேய் அது பெரிய புராணம் அந்த வயல் எல்லாம் இருக்கும்ல்ல பெரிய புராணம் தெரியுமா எத பத்தினு
தெரியாது
ஆ
நா அந்த போய் அந்த கடக்காரன்ட்ட கேட்கவே இல்ல
ம் என்னவா என்ன கதன் கேட்டியா
அதுவும் கேக்கல
ஆ குட்டு
எங்க நா வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா அப்டியே வன்டேன் சாப்புட்டே சாப்புடும் போது எங்க அம்மா வெளில இருந்தாங்க
போய் கேக்க வேண்டியதான
கேக்குறே நாளைக்கு நா வீட்லதான இருக்க போறே கடையில தா இருப்பா அவ
ஆ ஆஹா உங்க அம் உங்க மம்மி கிட்ட கேள்றான்னு தா நா சொல்றே
அ என்ன நடந்திருந்தாலு சேரி அவன் எண்ணாத்துக்கு அப்படி பேசினான் நா கல்புரம் வாங்குனா பெரிய இந்த கடையா அந்த கட
ஆ
அது என்னன்னு தெளிவா நா கேக்குறே
ம் சேரி சேரி
ம் என்ன சாப்பாடு நைட்டு
கச்சிங்
சேர்ச்சிங்கா இன்னுமா சர்ச்சிங்கல போது மணி ஒன்பது ஆயிடுச்சு
ஆமா
உம்
உம்
அப்புறம் கலக்கா அடுத்து குடுத்தாங்களா உங்க அம்மா
ஆ
எப்போ வந்து குடுத்தாங்க
மதியானம்
சேரி சேரி ஏன் அது இருட்டுல உனக்கு எடுத்து வறுக்க தெரியாதா
அது இல்லது அது என்னது தோலும் அது பிரிக்கணு
ஏ பிரிச்சு வறுத்து சாப்ட்டாதா உனக்கு சாப்ட்ட மாரி இருக்குமா
அது இல்லடா மேல் தோல் வந்து உறிச்சி ரெண்டுத்தி ஒன்னா இருக்கும்ல
மளாட்டு தானே சொல்றே
அதுதா
அதா சொல்றே உரிச்சி சா வறுத்தா தா உனக்கு சாப்ட்ட மாரி இருக்குமானு கேக்குறே
பின்ன உறிக்காம வெறும் கலக்காம எப்டி வறுப்ப
அந்த சூடு காட்டலாமே நல்லா இருக்குமே அது
ஏ நா சொல்றது ஓபன்ல ஃபுல்லா குளோஸ்ல இருக்குமோன்னு சொல்றே
அதுதா சொல்றே நானு
டேய் சோல்றா
சூடு காட்டுறதுனா உனக்கு என்ன நீங்க அடுப்புல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கள
ஆ
ஆ
ஆ
ச ஆ அதுக்கப்றோ நீ எல்லாத்தியுமே எடுத்து நீ அடுப்புல போட்டு ஒரு அர மண் நேரோ கழிச்சி எல்லாத்தியு எடுத்துரு
ம்
பிளாக்காருக்கு அத நீ எடுத்து சாப்ட்டு பாத்தனா சூப்பராருக்கு
அது இல்ல சட்னிக்கு அரைப்பீங்க தெரிமா எப்டி அரைப்பிங்க
அதா வறுத்து அரைக்றது அந்த வறுத்து தா
அது
வறுத்தது இங்க காடைலே இங்க கடைல விக்கிது
அதுலா நல்லா இருக்காது
ம் க்கும் நல்லாருக்காது உனக்கு இங்க மட்டு பிரீமியமா இருக்குமோ
ஆமா எங்குள்ட்ட பிரீமியம் தா இருக்கு அடங்கு ஆமா
எப்போ சொல்லவே இல்ல
நீ அவன ஃபோட்டோல காமிச்சிருக்குணு நல்லா இருக்குன்னுன்லா
எப்ப ஃபோட்டோ எந்த்து அம்ச்ச யாருக்கு ஃபோட்டோ எத்து அம்ச்ச
உனக்குத்தா
எனக்குலா நீ ஃபோட்டோலா எத்து அனுப்புல
இப்போ இல்ல முன்பு ஒரு காலங்கள்ல
முன்பொரு காலங்கள்னா எப்போ
அது ஆதி முன்பு சங்க காலங்கள்ல சங்க காலங்கள்ல
அனுப்புவ அனுப்புவ நீ
ம்
ம் க்கும் இங்க இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுல
ஆ
இந்த படேக்கு நா போனுன் சொன்னனே அன்னைக்கு நா உன்ட்ட சண்ட போட்டு இதனால் தான் சொன்ன ஆனா நா அங்க பிரியாணி சாப்ட்டே நா ஒகிட் சாப்டாம வன்ட்டன் சொன்னே
ஆ
ஆனா அன்னைக்கு நா பிரியாணி சாப்ட்டு தா வந்தே
அதா இது எப்டி வந்து
ம் அன்னைக்கு சாப்ட்ட
ஆஹ
ஆனா அது எப்டி சொல்றது நா செய்ற பிரியாணி ஓட கம்மியாதா இருந்துச்சு ஏ சீரியஸா நெஜமா சொல்றே
ஆ
ஆ ஓரளவுக்கு தா நல்லாருந்துச்சு ஆனா வ அந்த அளவுக்கு இல்ல
அப்டி இருக்காது நீ என்ன கேட்ருந்தாலே நானே சொல்லிருப்பே போவாத டா அது தெரிஞ்சுக்கு ம் ம்
ஒனக்கே தெரிது பாத்தியா கேக்குல ஒரு பையன் எடுத்துரு வந்து குத்தான் எனக்கு
யா
சின்ன பையனா
நீயா
தெரில இவந்தா இந்த எடுத்துனு வந்து எடுத்துனு வந்து குடுத்தா
ஆ
நா எங்க அம்மாட்ட குடுத்துட்டே எனக்கு கேக் பிடிக்காது அது வந்து ஐஸ் கேக்காருந்தா சாப்டுவே நார்மல் கேக் க்ரீம் கேக் இருக்குல்ல
ம் ம்
அந்த கேக் போல நல்லா சாப் இல்ல அதுக்கப்றோ இன்னொனு நடந்துச்சு
ஆ இப்ப சொ
என்னா ஆச்சு அந்த இது நா சொன்னே தெரியுமா சின்ன வய்சுல நா விளாடிட்ருந்தே செல்வா
அ ஆ
ஆ ஆ ஊர்ல வந்துட்டு
ஆ
எதோ குழந்தைங்களோட வந்திருந்தா போல கு துகிக்கிட்டு பக்கத்து வீட்டு போல அவங்க வந்துட்டுல
ஆ
ம் அ கேக் அப்ப வெட்டி முடிச்சுட்டாங்க நா அங்கதா நின்னுனுருக்கே நா எங்க அம்மா கூட நின்னுட்ருக்கே எங்க அம்மா போய்ட்டு ஆ கவர் குடுக்கற்துகு போறாங்க வருச கவர் குடுக்கற்துகு போய் போட்டோ எடுக்கற்துகு போறாங்க நா வரமாட்டன் சொல்ட
ஆ
இத்தனைக்கு எங்க அப்பா எனக்கு ஆப்போசிட்ல நின்னுட்ருக்காரு வன் டுல்ல அ தோ ஜன்னி இருக்காங்க பாரு அவுங்க கிட்ட கே அந்த பசங்க எதோ கேட்ருந்துச்சுங்க போல கேக் வெட்டிடாங்ளா இல்லையானு எதோ கேட்டுட்ருந்துச்சுங்க போல வன்டுல ஜன்னி இருக்குள்ள அது கிட்ட கேளு கேக்கு வெட்டிட் டாங்ளா இல்லையான் அவட்ட கேளு கேளுன் அந்த பையகிட்ட சொன்னா சின்ன பைய கிட்ட
ஆ
நா உடனே சிரிச்சுட்டே ஆ வெட்டிட்டாங்க அப்டின் சொன்ன பாத்தியா வெட்டிட் டாங்ளா ஆயாவே சொல்றாங்க பாரு கேளு
ஆ
வேணும்னே வம்புக்கு ஒர்மாரி பேசுணுன் பேசின்ருந்தது அன்னிக்கு ஃபுல்லா
ஆ
எனக் கொ டென்ஷனாய்டுச்சு அதுக்கப்றோ நா சாப்ட்டு நா பாட்டுகு வன்ட்டே
ஆ
தவல்லாம சும்மா சும்மா
ஆஹா
ஏ இன்ன செரி நா பேசடா எனக்கு ஒன்னு ப்ரச்சன இல்ல நா பேசுற
ஒ ஹா
ம் பேஸ்டா
ஒ ஆஹஹா
ம் ஹும் அப்றோ என்ன ஆஹன்றியே அதா கேட்ட
ஆஹா
பேசுனா ஒரு ப்ரச்சனயு இல்ல அவ வீட்டுல நா எப்ப டே எப்பவ்மே தா போவ நார்மலா போயிட்டு நா பண்ணு பேசுறே நா சின்ன வயசுலயிருந்து அவுங்க வீட்டுக்கேல்லா போவோ கேரம் வெளாடுவோ
ம்
கண்ணாமுச்சி ஓடி புடிச்செல்லா உங்க வீட்டாண்டத வெளாடின்னு இருப்போ
ம்
அவ ஃப்ரெண் அவ தங் தங்கச்சிதா ஏ க்ளாஸ்ல ஏ செட் அவ தங்கச்சி
ஆஆ
அதனால எல்லாமே விளாடினு இருப்போ நாங்கலா ஒன்னாதா விளாடினு இருப்போ நாங்க. நானு யாயாஷி.
ம்
ஸ்ரீ எல்லாரு ஒன்னாதா விளாடின்னு ருப்பாங்க தா.
உம்
ம் அடிப்பானுவூரா அவே ஒருத்தேருப்பா அவேன்ட்ட சம்ம அடி வாங்குவா.
ஆ
திருப்பினா அடிக்கவே மாட்டா என்ட்ட மட்டு ப பைங்கரமா வாங்கினே ருப்பா அவே
ஆ
எதுக் சும்மாதா ருப்பா ஆனா அட்சுனுக்ருப்பா அவென
ய் யா
தெர்ல என்னான்னு அவ அண்ணா அச்சுனு ருப்பா அவ அடி வாங்குவா இனிமே தா போவு நாங்க விளாட வந்தாலே அப்படிதா போவு
ம்
அதுக்கப்றோ அவ இப்ப வீடு அங்க அ மெயின் ரோட்ல பொய்ட்டா இங்கதா மொத ருந்தா இப்ப மெயின் ரோட்ல போயிட்டா அதுக்கு முன்னாடி வந்து எங்க எங்க வீட்டு ஆப்போஷிட்ல ஒரு வீடு இருந்துச்சு இருக்கு தெரியுமா
எங்க
எங்க வீட்டுக்கு அப்டியே ஆப்போஷீட்ல ஓட்டு வீடு அங்கதா மொத இருந்த நால ஓடுவே குடு குடுன்னு எப்ப பாத்தாலு அங்கதா கடபே
ஆ
ஸ்கூலுக்கு போனா கூட அப்டி யூனிஃபார்ம் மாட்டினு ஓடின்னு வாங்க அப்றோ அங்க போயிட்டு அவங்க வீட்ல கொன்நேர இருந்துட்டு அவுங்க வீட்ல ரெண்டு மே பசங்க தா அண்ணே தம்பி அவே தம்பி வந்து ஏ செட்டு
ம்
அவே வந்து என்ன விட ரெண்டு வயசோ மூணு வயசோ தெரில பெரியவே
ஆம்
அதுனால பெரியவன தா போட்டு அடிச்சின்னு கடப்போ உட்காந்து சின்னவே அவளு பேச மாட்டா ஏ செட்டு பையன்னு அவளு பேச மாட்டா என்னான்னா என்னான்னு பேசுவா அவ்ளொதா ஆனா அவே அப்டி கெடயாது நல்லா பேசுவா
ஆ
போய்ட்டு அடி அடின்னு அடிச்சுனு கெடப்பா
ம் ம் மழ வேற வர்த்து
மழ வர்தா
ஆமா
ம் ம் அவே வந்து யா அவ்வே யாஷி இர்க்கால்ல அதா அந்த பையே பெரிய்யவே
ம்
அவெ எங்க அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாம்போல
ம் ம் அது நாங்க சென்னைல இருக்கும் போது நடந்துச்சு போல
சொன்னா இங்க வரம்போது ஒரு வாட்டி இந்த மாரி யாசி சொன்னா அப்டின்ட்டு
ஆ
நா எதுவு எடுத்துக்ல
ஓஹோ அப்ப உங்க சிஸ்டர் என்னா சொன்னாங்களா
அவ அப்போ அவங்கள பண்ணிட்டு இருந்தால
ம்
ம் அவங்க வந்து கேட்டோன ஒனக்கு இவன் தேவையா அவல்லா வேணா யாசி சொல்லிருக்காம் போல இவ்ங்கள
இவ்ங்க வேணானு எனக்கு தெரியுனு ஓடுது
அது என்ன சொல்லுச்சுன் தெர்ல ஏ அப்டி சொல்ற அப்டி இப்டி எதோ கேட்டுச்சு போல
ம்
ம்
ம்
உஹ ம் அவெ ஆனா ஒரு வாட்டி அப்டிதா முஸ்லிம் பொண்ண லவ் பண்றன் சொல்ட்டு அந்த பொண்ணு போட்டோலா எத்துட்டு வந்து காட்னா நாங்க அப்ப வெளாடும் போது அ யாஷிதா ஏதோ ஒரு முஸ்லீம் பொண்ண பண்றே அப்டின் சொல்ட்டு போட்டோல்லா எத்துட்டு வந்து காட்டுவா அப்ப என்னா அது அவெ ஒரு டென்த் ஆனா அவ டென்த் படிக்கும்போது
ம்
என்னடா சொல்றீங்க
ஆமா
ஆ
நா ஒருவாட்டி இங்க வந்து லீவ்ல நா எப்ப எதுவரைக்கு தெரியுமா இந்த இங்கே வரம்போது இங்க வந்து வரம்போது லெவன்த் டுவல்த் மட்டுந்தா நா அவ்ளோ போய் வெளாட மாட்டே லீவுக்கு வரம்போது நா இங்க ஊருக்கு வருவேன்ல லீவுக்கு
நா
அப்போ லெவன்த்து டுவெல்த்து டென்த்து விளையாட்லன்னு நெனைக்கிறே
ம்
வீதி வந்த ஒடனே நா எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஓடிருவே
நா
வந்து என்ன அ ட்ரெஸ் மாத்துறது அதெல்லா இல்ல ஸ்ட்ரைட்டா போயிடுவே வீட்டுக்கு
அ
இப்போ ஆனா டச்சே கெடையாது பேசதே கெடையாது
போய்ட்டு அ அவ்ங்க கூட விளயாடிட்டு அப்பதா ஒரு வாட் டி விளையாடி நிக்கம் போதா எல்லாரு சொன்னாங்க என்ன ஆ யாஷ் என்னா பண்றான் தெரிமா என்னா பண்றான் தெரிமானாங்க உ
ம்
நா கேட்டே என்னா பண்றே சொல்லு என்னாப் பண்றேன்னா ஃபோட்டோ எட்த்னு வந்து காட்னா ஃபோன் பேக் கேஸ்ல வெச்சிர்ந்தா ஃபோட்டோ ஒரு முஸ்லிம் பொண்ணுது அந்த ஃபோட்டோத்துல இர்ந்து இந்த பொண்தா லவ் பண்றே அப்டின்ட்டு காட்னா ஆனா இப்ப அது புட்டுக்கிச் அது வேற ஒரு பையன லவ் பண்ணுது ம் அதுக்கப்பற்ந்தா அர்சிக்கு ட்ரை பண்ணினு இருக்காம் போல
எப்படி போட்ட கேசு இது செரி பண்றேன்ட
ஆ